ஆன் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எதாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ம் நா சும்மாதான் டா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்க என்ன வீட்ல
சொல்லு நண்பா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா சமையல் பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்காங்க நண்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வேலைய முடிச்சுட்டு சும்மா தான் நண்பா உட்கார்ந்துட்டு ருக் அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா வேலைக்கு போய்ருக்காங்க நண்பா
ஓகே ஓகே நண்பா நீ இங்க எல்லாரும் ஒய்ப் பாத்தீங்கன்னா பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுருக்காங்க நா சும்மாதான் நண்பா இருக்கேன் நீங்க
நானும் சும்மாதாங்க இப்பதான் வேலை கொஞ்சோ முடிஞ்சுதுங்க இனிமேல் தான் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க இனிமே தான் பண்ணோணுங்க
ஓகேங்க வேலைக்கி எங்கையும் போலீங்களா இன்னக்கீ
இன்னைக்கு வேலைக்கு எங்கேயும் போலீங்க புடிக்காம தாங்க ஒரு பக்கோ போயிட்டு இருந்தே செட் ஆகலைங்க நின் னுட்டேங்க இனிமேல் தா வேற வேல பாக்கலாமா இல்ல பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க நீங்க வேலைக் போறீங்களா இல்ல என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா வேலைக்கு எல்லா எங்கேயு போலங்கேங்க வீட்லதாங்க இருக்கே ஒர் ரெண்டு மூணு மாடு இருக்குங்க அத பாத்துட்டு அப்டியே பால் கறந்து வூத்திட்டு அப்டியே இருந்துகறேங்க
பரவால்ல பரவால்லைங்க மாடு ரெண்டு மாடுன்னா உங்குளுக்கு தே தேவையான வருமான வருதுங்களா
மொத்த இல்லைங்க ரெண்டு இல்லைங்க மூணு மாடு இருக்குங்க மூணு மாட்ல ஒரு அளவுக்கு வருமான வருதுங்க ஒரு வேலைக்கு போயி என்ன சேலரி வாங்குமோ அந்த அமௌண்ட் வண்ட்ருக்குங்க
பரவால்ல பரவால்லங் நல்லதுங்க இருந்தாலு நீங்க வெளியில போயி வேல செய்யறத விட வீட்ல இருந்துட்டே இந்த மாரி ஒரு தொழில் பண்றது ஒரு நல்ல இதாங்க சந்தோஷந்தாங்க நிம்மதியான வாழ்க்கை
ஆமா ஆமாங்க எனக்கு நிம்மயான வாழ்கை வேணுன்தாங்க இது மாரி பண்ணிட்டு இருக்கே ஏன்ன வேலைக்கு போய் பாத்துட்டே எந்த வேலையுமே செட் ஆகலைங்க இடையில இடையில பாத்தீங்கனா ஆட்டுக்குட்டியில பாத்தீங்கனா வளர்த்தி அது கொஞ்சோ கைமாத்தி வுடுவங்க அதுல கொஞ்சோ காசு அமௌண்ட் கெடைக்குங்க
பரவால பரவாலேங் நல்லதுதாங்க அதுவு ஒரு தொழில் நல்ல தொழில் தாங்க இப்ப எப்டிங்க உங்குளுக்கு நீங்க ஆ ட்டு குட்டிங்கிறது போது எத்தன நாள் வளத்தி நீங்க சேல்ஸ் பண்ணிட்ருக்கீங்க
நா இங்க பாத்தீங்னா ஒரு சிக்ஸ் மந்த்க்கு ஒன்ஸ்சு சேல்ஸ் பண்ணியிருகங் ஓரளவுக்கு ஒரு குட்டி மாரி எடுத்து ஒ சி ஆறு மாசத்துக்கு ஒன்னு அனுப்பிட்ருக்கேங்க
சேரி சேரிங்க பரவால்லேங் நல்லதுங்க இப்ப எப்டி ஆறு மாசத்துக்கு ஒரு டைமு நீங்க வளத்துறீங்கனா எத்தன இது வளத்திட்ருக்கீங்க
எத்தன இதுன்னா ஒரு அஞ்சென்னா எடுப்பங்க அஞ்சு ஒரு ஆறு எடுப்பங்க அவ்ளோதாங்க ஒரு பத்தெல்லா எடுத்தா நம்மளால மெயின்டென் பண்ண முடியதுன் ஒரு அஞ்சாரு எடுப்பங்க அவ்ளோதாங்க
சேரி சேரிங்க இல்லைங்க நா கேக்குறது என்னாதுங்குனா இப்ப நீங்க வாங்குறீங்க பத்து வாங்கற றீங்களோ அஞ்சு வாங்குறீங்களோ அது இல்லைங்க எத்தன் நாள் வளத்தி எத்தன் நாள்ல்ல நீங்க விற்பன செய்வீங்க எவ்ளோ ப்ராஃபிட் உங்குளுக்கு வருங்க நீங்க எவ்ளோ வாங்குவீங்க
இப்ப நா பாத்தீங்னா இந்தாங்க ஆறு மாசோ தாங்க ஒரு மேக்சிமம் ஒரு ஆறு ஒரு எட்டு மாசோ தாங்க அவ்ளோதாங்க
சேரி சேரிங்க சேரி சேரிங்க பரவாலேங் நல்லதுங்க உங்குளுக்கா தேவையான வருமானோ அதுலயு கெடைக்குதுங்களா இல்ல நீங்க வந்து அதுக்கு வந்து செலவு அதிகமா பண்றீங்க ஆனா வருமானோ கம்மியாதா வருதுன் ஆ நீங்க நெனைச்சிருக்கீங்களா
இல்ல இல்லங்க அப்டில்லா இல்லைங்க நா அப்டியே காடு தோப்பு வ வழியா அப்டியே மேய்ச்சுட்டு போயிட்டு வந்தன்னா அது நம்முளுக்கு என்னங்க தீவனோ செலவாக போது
சேரி சேரிங்க நல்லதுதாங்க இப்ப நீங்க வந்து அ மேச்சல் ம் மேச்சு தா நீங்க தீவனோ குடுத்துட்ருக்கீங்களா இல்ல நீங்க வாங்கி வெச்சு அதுக்கான தீவனத்த குடுத்துட்ருக்கீங்களா
வாங்கி வாங்கி வச்சம்னா கட்டுவுடி ஆகாதுங்க நீங்க வாங்கற சேல்ரிக்கு ப்ச் அந்த அமௌண்ட் பாத்தீங்கனா உங்குளுக்கு வந்து கர்ட்டா வராதுங்க அது காட்டினா மேச்சல் தாங்க எல்லாமே
சேரி சேரிங்க பரவால்லேங்க மேச்சல்னா எப்டிங்க நீங்களே எல்லாமே ஓட்டிட்டு போயிருவீங்களா இல்ல வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தாங்கனா அவுங்க பாத்துக்குவாங்களா
இல்ல இதுக்கு என்னங்க பெரியவங்க படிச்சு முடிச்சு படிச்சாலு என்னங்க இதுல இருக்கு மாடு மேய்க்றதில நால்லா பாத்தீங்னா யார பத்தி எது நெனைக்காம நா பாட்டுக் மேய்சிட் வந்துருவணுங்க
பரவால்லைங்க இந்த வயசுல நீங்க இப்டி ஒரு நெ நிலையில இருக்கும் போது கேட்கவே பெருமையா தாங்க இருக்குது ஏன்னா இப்பத்த காலத்துலேலா இருக்கவங்லா படிச்சா மாடு மேய்க மாட்டே ஆடு மேய்க மாட்டே கொஞ்சோ திமிறாவு இருப்பாங்க இதெல்லா எனக்கு செரிவட்டு வராது அப்டின் பெரியவங்கதா பாத்துக்குணு படிச்சவங்கெல்லா பாக் கூடாது அப்டின்னு மனநெலையில இருப்பாங்க அந்த நெலையில இருக்கும்போது நீங்க பரவாயில்லைங்க
ஆமா ஆமாங்க நா வந்து எப்பயுமே அது மாரிதாங்க ஏன்னா யாரு வந்து நம்மளுக்கு ஒரு ரூவா குடுக்க போறது இல்லைங்க நம்ம உழைச்சாதாங்க நம்ம கிட்ட காசு இருந்தா தாங்க நம்மள மதிப்பாங்க அதங் காட்டிதாங்க நா எப்பயுமே பாத்தீங்கன்னா யார பத்தியு எது நெனைக்காம நா பாட்டுக்கு ஏ வேலய பாத்துட்டு போயிட்டே இருப்பங்க நீங்க எல்லா எந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க
இல்லைங்க நானு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பண்ண அந்த மாரி தாங்க பண்ணலான்ட்டு இருக்கே மாட்டுப்பண்ணையா வைக்கிறத விட பாத்தீங்கன்னா கன்னுக்குட் டியா வாங்கிங்க ஒரு ஒரு அஞ் சி எண்ணோ அஞ்சி எண்ணோ வாங்கியு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவ விக்கலான்னு ஒரு நானு தம்பியு யோசிச்சி வச்சிருக்கங்க அதுக்கான இருப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க அத நடவ நடவடிக்கை எடுத்துருவோம்ங்க
ஓகே ஓகேங்க நல்லதுங்க நீங்க அதுக்கு பா உங்களுக்கு எடம்லா ஏதாச்சு இருக்குங்களா
எடன்னு சொல்லிக்க பெருசா எதுவு இல்லைங்க இப்ப வீடு வீடு இருக்குதுங்க சின்ன வீடுதாங்க பத்துக்கு பதினாறுலதாங்க இருக்குறோ பின்னாடி ஒரு எடோ இருக்குதுங்க ரெண்டு சேத்தி ஒரு மூன்ற செண்டு தாங்க வரு அதுலதாங்க இருக்குறோ இனிமேலு இருக்குற வீட்ட விட்டுட்டு ஒரு பெருசா ஒரு கட்டணங்கறக்காக ஒரு நானு தம்பியு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க
ஓகே ஓகேங்க ஒங்களுக்கு காலி எடோ எவ்வளவுங்க இருக்கு இப்போ உங்க நீங்க வீடு இருக்கு பத்துக்கு பதுனாறுங்கிறீங்க பத்துக்கு பதினாறு போக உங்களுக்கு எவ்ளோ காலியடோ இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாங்களா
பத்துக்கு பதினாறு போக இன்னொரு பத்துக்கு பதினாறு எடுக்கலாங்க பா லெட்டின் பாத்ரூம்லா கட்டுற அளவுக்கு இருக்கும்ங்க உங்ககிட்ட இடங்கள்லா இருக் குங்களா எப்டிங்க நீங்க சொந்தமா எடோ எது என்ன மாரி வச்சிருக்கீங்க
இப்ப எனக்கு சொந்தமா எடம்லா இல்லைங்க இப்ப நீ உங்களுக்கு பத்துக்கு பதினாறு எடம் போட்ற மார்ச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு விதமான செட்டு போடலாங்க நீங்க கோழிக்கி பாத்தீங்கன்னா நாலு விதமான செட்டு போட்டீங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நாட்டு சேவலு வளத்துக்கோங்க நாட்டு சேவலு வளக்குறப்ப நீங்க பாத்தீங்கன் நீங்க சண்ட சேவல சண்ட சேவலா இருக்கட்டு இந்த ஏதோ ஒரு சேவல் வளத்து நீங்க ஒரு சேவல் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரோ ரூவா போகுதுங்க நீங்க சேவல மட்டு வளத்துனீங்கன்னா ஒரு அஞ்சி பத்து சேவல் வளத்துனாலே உங்க பத்து சேவல்ன்னா நெனைச்சி பாருங்க எவ்வளாச்சின்னு
நல்லது நல்லது ஆமாங்க நீங்க சொன்ன மாரி தாங்க நாங்களு யோசிச்சுட்டு இருக்குறோங்க சேவல் வளத்தலாம இல்ல ஆடு வளத்தலாம இல்ல மாடே நமக்கு போதுமானதா இருக்குமான்னு யோஸ்ச்சி இருக்கேங்க சேவல் வளத்தலா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஒரே ஒரு ப்ராபிட்ட வச்சி நம்பி இது இல்ல நம்பி இல்லாம இன்னொரு ப்ராபிட்ட எடையில வர்ற மாரி நீங்க பாத்துக்கணுங்க அதாங்க ஒரு புத்
ஆமாங்க ஆமாங்க ஆ நானு தம்பி கிட்டதா சொல்லிட்டு இருக்கேங்க நம்ம என்னதா கன்னுகுட்டி வாங்கி வளத்தாலுமே ஆனா கன்னுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தவண விற்பனை செஞ்சாலுமே அந்த அந்த மூணு மாச காலநில வந்து நமக்கு போதுமான வருமானோ இரு கெடைக்காது அதனால வந்து கோழியோ இல்ல ஆடோ வாங்கி வளுத்தம்னா அந்த மூணு மாச கேப்ல இத நம்ம வி வித்தனும்னா நமக்கான வே காசு கரெக்டா கை க்கு வந்துரும்ல அதத்தா யோஸ்ச்சிட்டு இருக்கோங்க நானு தம்பியுங்க
யோசிக்கிறதுக்லா ஒண்ணு இல்லைங்க நீங்க முயற்சி பண்ணி இறங்கிருங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஓ ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு வச்சுக்கணுங்க ஏன்னா ஆ அப்டி இருந்தாதாங்க பொழைக்க முடியு ஒன்னவே நம் பி இருந்தோம்ன்னு வைங்க கடைசி வரைக்கு முன்னேற முடியாதுங்க இப்ப நா வேலையவே நம்பியிருந்தாலே என்னால முன்னேற முடியாதுங்க சைடா ஏதாச்சு ஒரு தொழிலோ ஏதோ ஒன்னு ஏற்படுத்தி என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணா மட்டுந்தாங்க என்னால முன்னேற முடியு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுதாங்க நானு தம்பியே முயற்சி பண்ணிட்ருக்கோங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா நாங்க ரெண்டு பேருமே எறங் கிறோவங்க ஸ்டார்ட் பண்ணிருவோங்க
பண்ணுங்க பண்ணுங்க பண்றது நல்லதுதாங்க ஒடனே எதுவாருந்தாலு அன்ரே செய் இன்ரே செய் சேம்தாங்க அதேதாங்க இன்னைக்கு
உண்மையங்க உண்மையங்க அப்பறோங்க நேத்து நானு தம்பி போய் வெளியே போய் அ ஒரு அரிசி வாங்ட்டு வந்தோமுங்க இன்னைக்கி அரிசி இப்பதாங்க வெச்சு பாத்தாங்க நல்லாருக்குங்களா இல்லையன்னனு அரிசி பாத் பாத்தீங்கன்னா அந்த பொன்னி அரிசி மாறிங்க அருமையா இருக்குதுங்க
அருமையா இருக்குங்களா அருமையா இருந்துன்னா அது போதுங்க
ஆமாங்க அரிசி நம்ம பயந்துட்டே வாங்கணுமுங்க நல்லா இருக்குமா எப்பிடி இருக்கு ஏன்னா ஒரு கடை விட்டு இன்னொரு கடைக்கி போய் வாங்குறோ அத பத் தெரியாது அவரு சொன்னத நம்பி கடைக்காரங்க சொன்னத நம்பிதாங்க வாங்கணோ வாங்கனதுக்கு இல்லைங்க ரொ ரொம்ப அருமையாவே இருக்குது அரிசி நல்லபடியு வந்திருக்குதுங்க
நல்லபடியா வந்துருக்குல்லங்க அது போதுங்க நீ என்ன பிராண்டுங்க எடுக்குறீங்க அரிசி நாங்களு
நாங்க நாங்க ராஜபொ ராஜபோகோம் பொன்னியரிதாங்க அதிகமா யூஸ் பண்றோம்முங்க மா
பொன்னிங்கறத சாப்புடுறீங்களா பரவால்ல லங்க நாங்கல்லா பாத்தீங்கன்னா வெல் வாசி எறிக்கிட்டுவரங்காட்டியு நாங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க பண்ணிட்டுருக்கோ குருனதாங்க
ஏ பரவால்ல பரவால்லைங்க ஏ நமக்கு எதேது கெடைக்குதோ அத சாப் போறுங்க அதுதா வாங்கி சாப்புடுவோ இதுதா வாங்கி சாப்புடுவோங் ட்டு எதவுமே நம்ப நெனைக்க கூடாதுங்க
ஆமாங்க அப்படிதாங்க ஏன்னா சில பேர்ல என்ன கேக்குறே உங்க வீட்ல என்ன அரிசின்னு கேக்குறாங்க குருனைன்னா குருனையெல்லா கோழிக்கி தான போடுவாங்க அத எப்பிடி நீங்க சாப்புரிங்க ஒரு மாரி பேசுறாங்க அதங்காட்டி நாங்களா எதுமு யாரட்டையு சொல்றதுமில்லைங்க ஏன்னா அவ அவ வச்சிருக்கா அதெல்லா திமிர்ல பேசிட்டுருக்காங்க நம்மளு அது மாதிரி பண்ண முடியுங்களா சொல்லுங்க
ஆமாங்க நம்ம வருமானம் தகுந்த மாரி நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுதா அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு போயிருனுங்க அடுத்தவ இதப் பா பேசுறா அத பேசுறான்லா காதுலய வாங் கூடாதுங்க நம்ம குடும்பம் ஃபுல்லு நமக்கு தா தெரியு அவன தா செரிங்க அவனுக்கு என்ன அவ சொல்லிட்டு போயிருவானுங்க
போறோ ரேஷன் அரசி சோறோங்க நம்மளுக்கு சாப்பாடு கெடைச்சா போதுங்க அது கிடைக்கறதே ஒரு புனியம்மா இருக்குங்க
ஆமா ஆமாங்க எப்டியோன ஒண்ணுங்க எவ என்ன சொன்னான்னங்க நம்ம குடும்பத்த நம்மதா பாத்துக்கணுங்க
ஆமாங்க அதுங்காட்டி தாங்க எல்லத்த இந்த கதல வாங்கி அந்த கதல போட்டு சொல்றவங்க வாயில ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்டியே போய்கிட்டே இருங்கனுங்க
ஆமா ஆமாங்க விடுங்கங்க பாத்துக்கலா நம்ம சூழ்நெல நமக்கு தெரியு அவனுக்கு என்னங்க தெரியு சொல்லிட்டு போய்ருவானுங்க
ஆமாமாங்க எல் எல்லாருமே அவுங்க அப்பங்காசுல ஆடிட்டு இருக்கானுங்க அது நான்ல சொந்தமா நிக்கிறேங்க அப்ப நா ஆடுட்டேங்களா உங் அப் ப்பன் காசுலா ஆடுறே நா ஏ சொந்த காசுல ஆடுறேன்னு
எல்லாருமே அப்படித்தாங்க சொந்தமா அவங்க சொந்த முயற்சியல எவன்னு வந்தவே இல்லைங்க எல்லா அவுங்க அப் பா காசுலயு அவங்க தாத்தா காசு வச்சுதா ஆடிட்டு இருக்கறாங்க நம்மளா பாத்தீங்கன்னா நம்ம சொந்த கால்ல நின்னு நம்ம சொந்தமா நவு இன்னு நம்ம சொந்த கால்ல இருந்தே நம்ம நல்ல நெலைமைக்கு வந்துருனா லலா ஆடலாங்க சலங்கைய கட்டிட்டு ஆட்லாப
ஆமாங்க நாளைக் சலங்கை எல்லா வாங்கி வச்சாச்சுங்க ஆட்றதாங்க கொஞ்சோ பாக்கி இருக்கு நீ நா வாங்கி கட்டிட்ன அப்புற காலுல மாட்டிட்டுன்னா நீங்க ரெண்டு கையில ஒன்னும மாட்டிக்கோங்க ஆட ஆரமிச்சனா ஆடுவனுங்க
அவ்வளோ தாங்க இனக்கி நம்ம ஆட்டோ இனி பாருங்க வெறித்தனமா இருக்குமுங்க அவங்க ஆரவங்க ஆடிட்டு போறானுங்க நமக்கு இனி போட்டியே அவனுக்கு நமக்கு இல்லைங்க அவங்க அப்பனுக்கு நமக்கு தாங்க
ஆமாங் கேட்டாங்க பேசுனானுங்கன்னா அப்டிதா உனக்கு எனக்கு போட்டி இல்லப்பா உனக்கு எங்கொப்பனுக்கு தா போட்டியேன்றனுங்க
ஆமாங்க இனி பாருங்க ஒவ்வொருத்தனு ஒவ்வொரு மாரி பண்ணிட்ருக்கானுங்க அவனுகளுக்குலா நல்ல நேரம் வந்து ச்சுன்னா இனி இருக்குதுங்க நம்மாட்டோ என்னன் காட்டணுங்க
ஆமா ஆமாங்க நல்லா பாருங்க தனியாவே சர்வே பண்ணிட்ருக்குங்க அதா சின்ன சொல்றீங்களா
ஆமா ஆமாங்க கண்டிப்பாங்க தனியாலா சர்வே பண்றதுல கொஞ்சோ சிரமந்தாங்க குடும்போ குட்டின் ஆயிபோச்சுனாவே
ஆமாங்க ஒரு மிம்பிக் செலவு அதுக்கப்பறோ காச்ச குளுரு செலவு அது இதுனு காம்பத்தெட்டு வருதுங்க அதையு பாக்கணுமிலுங்க
ஆமா ஆமாங்க என்னதா இருந்தாலு குழந்த குட்டின்னு வந்துச்சுன்னா கொழந்தைக்கு அது வாங்கணு இது வாங்கணு அப்ப குடும்பத்துல மனைவிக்கு அது வாங்கி குடுக்கணு இது வாங்கி குடுக்கணு அப்பறோ உங்களுக்கு ஏதாவது வாங்கணு குடும்பத்துக்காக ஒழச்சிக்கிட்டே தாங்க இருக்கணு
எனக்குன்னல்லா நா இப்ப எதுவுமே பண்றது இல்லங்க இப்ப எனக்குன்னு வாங்குற காசுல சேத்து வச்சுங்காட்டி ஒரு ஒன்ற லச்சோ இருஞ்சுங்க ம் வைஃபுகோ பையனுக்கோ ஏதோ நகை நட்டு எடுத்து போடுனா அது ஆச்சுல்லங்க
பரவால்ல பரவால்லைங்க நல்லதுதாங்க எப்டியோ ஒண்ணுங்க நீங்க ஏதோ ஒன்னு வாங்கி போடுங்க நல்லதே நடக்கட்டுங்க செரிங்க உங்க கூட பேசுனதுக்கு
ஓக்கேங்க இருங்க ஏங்க
இல்லைங்க எப்டின்னா காலநிலை சூழ்நிலை எப் டி வேணா மாறலாம் இல்லைங்களா அதுக்காக தொடந்து பண்ணம் போதுக தா தொடந்து கட கட கரகரனு பண்ணிட்டோம்னுனேங்களே தெர்லிங்க எப்டி இருந்தால் இல்லங்க எப்டி இந்தாலு வரப்போறது வந்துதாங்க ஆகூ இல்லேனாலு காலங்களின பொறுமையா கூட பாத்து பண்ணுங்க நன்றிங்க வணக்கங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கங்க